எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ஏதோ இருக்கேன்
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் நீங்க
ஆ சாப்ட்டன் என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து குர்தான்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா
ஆஹ் அது அப்புறோம் அப்புறோம் என்ன சாப்ட்டன் ஏறா வருத்தாங்க அப்றோம் மாம்பழம் அப்புறோம் கொஞ்ஜோ கீர இப்போ கொஞ்ஜோம் பிரெயின் சாப்ட்டன் மூளை
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மூல வரணு தான்
ஆமா ஆமா
சேரி சேரி ஓகே ஓகே
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து தயிர் சோறு சாப்ட்டன்
தையிர் சோர் சாப்டிங்ளா
ஆமா
ஓகே ஓகே
தயிர் சோறும்
ஆ
அதுக்கப்புறமேட்டா இது பொரியல் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க
ஆ ஆ ஓகே ஓகே ஆ ஓகே ஓகேங்க
ம் அப்றோம் சொல்லுங்க எப்டி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்லாம்
போரிங்காதான் சொல்ற மாரி எதுவும் இல்ல
போரிங்கா போயிட்டு இருக்கா
யா உங்களுக்கு
ம் எனக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் கொஞ்சோ அ போரிங்காவு இருக்கு கொஞ்சோ வந்து ஸ்லீப்லெஸ்ஸாவு இருக்கு
பாத்திங்ளா நீங்க மா த்தி சொல்ட்டீங்க அன்எம்ப்லாய்மெண்ட்னாலே கொஞ்சோ ஃப்ரீயா ஸ்லீப்பியா இருக்கு நீங்க எப்டி சொல்றீங்க பாத்தீங்ளா
இப்ப நீ இப்ப நா கேக்குறே இப்ப நீங்க வந்துட்டு வீட்ல இருக்கீங்க செரியா உங்ளுக் எந்த வேலையுமே இல்ல படிக்றது வேலை பாக்றது எந்த ஒரு வேலையு இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க வீட்ல
நா வந்து எல்லாமே தா நீங்க பண்றமே தா பண்ணுவே ஆனா எல்லாரு என்ன பண்ணுவாங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுக்கணுனு வாங்க எ நம்ளுக்கு இதுவே ரெஸ் ட் மாறி இருக்கு
ம்ம் என்ன பண்றது நம்ம எங்க ரெஸ்ட் எடுக்றோ சீரிஸ் விடிய விடிய சீரீஸ் பாக்றது கேம் விளாட்றது அப்றோ தம்பி கூட சண்ட போட்றது அதுவே அப்டியே போயிட் இருக்கு
லாஸ்ட்டா என்ன சீரீஸ் பாத்தீங்க
நா வந்து லாஸ்ட்டா அத ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அத பாத்தே
ஆ
அதுக் அப்புறமேட்டா இது தெரியுமா மஸ்ட் டேட் த பிளே பாய்
மஸ்ட் டேட் த பிலே பாய் ஆ கேள்வி பட் இருக்கே அந்த ஜெகன் அவங்கல்லா வருவாங்களே
ஆமா ஆமா அதுதா
ஆ ஓகே ஓகே பட் நா பாத்தது இல்ல கேள்வி மட்டு பட்டு ட்ருக்கே சும்மா இன்ஸ்டா அந்த சோசியல் மீடியாலல்லா வருவோல்லா
ஆமா ஆக்சுலி அது வந்து கொஞ்சோ நல்லாதா இருந்துச்சு பட் அவங் வந்து ஃபோர்டீன் எபிசோட்ஸ்லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ சீசன் டூ எப்டி எப்டி சொல்றது அந்த ஹீரோவு ஹீரோயினு வந்துட்டு சேரவே மாட்டாங்க அந்த அவங்க ரெண்டு பேரு வந்துட்டு தனித்தனியா ஆயிடுவாங்க அதுக்குள்ளயே வந்துட்டு அந்த சீரீஸ் முடிச்ட்டாங்க அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்யோ போயிருவாங்க
ஆ
அதுக் அப்புறமேட்டு அந்த அது ஒரு நறைய கத நடக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசுவாங்க பேசாம இருப்பாங்க அந்த மாரி ஒரு சில மூ இதுல்லா பேயிட்ருக்கோ கண்டென்ட்ல்லா அதுக்கப்றோ என்ன பண்ணி டாங்க இப்ப ஒ ஏதாச்சு ஒரு எண்டிங் இருக்கும்ல ஒன்னு ஹப்பி எண்டிங் இல்ல சட் எண்டிங் இருக்கு ல
ஆமா
அதுல என்ன ஆயிருச்சு என்ன எண்டிங்ன்டே காட்டல அவங்க எண்டிங்கே காட்டாம அவ வந்துட்டு தாரா ஹீரோயின் நேம் வந்து அத தாரான்ருக்கு அதுல வந்துட்டு அந்த அந்த கேர்ள் வந்துட்டு அ சி சாரி அந்த பாய் வந்துட்டு லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிருவா
ஓகே ஓ
அதுக் அப்புறமேட்டா எந்த ஒரு இதுவு இருக்காது ஹப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கா ஆனா இன்னைக்கு வந்துட்டு நானு சம்மோட வெளயாடுன் சொல்ட்டு ஒரு இது பாத்தே அ சம் யூடியூப்ல சம்மோட வெளயாடு அப்படின் சொல்ட்டு ஒரு ஃபன் கேம் ஷோ மாரி ஒன்னு போடுவாங்க அதுல வந்து ஷ் அந்த ஹீரோ பேரு ஷைனு அந்த டைரக்டரு ஷைனு வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் தா ஒரு சின்ன ஒரு அப்டேட் மட்டு குட் குடுத்துருந்தாங்க சீசன் டூ எடுக்கிற மாரி
ஓகே அப்ப இதுல ஹீரோ யாரு ஸெய்ன்தா ஹீரோவேவா
ஆமா ஜெயின் ஜெயின் தா ஹீரோ
ஓகே ஓகே அப்ப அதுல ஜகன் ரோல் என்னது
ஜகன் ஜகன்னா வந்துட்டு அந்த முட்ட முட்ட கண்ணுருக்குமே அவன்தான
ஆ ஆமா
ஆ அவன அவ வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு அவ சைட் ஆக்டர் ரோல் ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ ஒரு பட்டி பட்டி சொல்வாங்கல்ல அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் அவ பட்டி ஃப்ரெண்டு மாரி
ஓகே ஓகே
ம் ஆக்சுவலி அதுல வந்துட்டு எல்லாருமே ஃப்ரெண்ஸாதா இருப்பாங்க தாரா வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்டு அ அதுவு வந்துட்டு ஜெயினோட ஃப்ரெண்டில்ல தாரா அவ வேற ஒரு கேள்ருப்பா அவங்களோட ஃப்ரெண்டு
ஓகே ஓகே
அது வந்துட்டு அந்தளவுக்குலா இன்ட்ரெஸ்ட்டா இருக்காது நார்மலா இப்போ இந்த ஸ்கூல் காலேஜ்லலா லைஃப் இருக்கும்ல கோயெடு கோயெட்லருக்கும்ல அந்த மாரி ஒரு லைஃப்தா இருக்கு நார்மலாதா இருக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டுன் சொல்ல முடியாது ஜயினோட கேரக்டர் வந்து கொஞ்சோ அதுல நல்லா சாம்மிங்கா இருக்கு
ஓகே ஓகே
சோ அந்த ஒரு நா அந்த ஒரு இதுனாலதா அந்த அவுங்களோட கெமிஸ்ட்ரி கொண்டு கொஞ்சோ நல்லாருக்கோ அந்த ஒரு ரீசனாலதா அந்த சீரிஸ் வந்து கொஞ்ச டாப் நாச்சா போயிட்டுருக்கு மத்தபடி அதுல இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு அந்தளவ்குலா ஒன்னு ஒன்னுருக்காது ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி கொஞ்சோ நல்லாருக் அவ்ளதா ஹலோ
ம் வேற
வேற என்ன இந்த சாமோட விளையாடுன் சொல்ட்டு ஒரு ஷோ போடுவாங்க அது பாத்துருக்கீங்களா
அ அ இல்ல இல்ல எங்க அக்கா இன்னிக்கு ரொம்போ சிரிச்சாங்க கத்தி கத்தி என்னன்னே தெரில அதா பாத்தாங்கன் நனைக்கிற
ஆமா அது கொஞ்சோ ஃபன்னா இருக்கு அந்த சீரீஸு சாம் வந்து யார் தெரிமா இந்த பாட்டு பாடுவான்ல சாம் விஷால்
சாம் விஷாலா
ஆமா ஆமா அந்த ஸீ ஆ சூப்பர் சிங்கர்ல வருவா அவே இப்ப இல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீனியர் சூப்பர் சிங்கர்ல பாட்டு பாடிட்டுருந்தா ஸ்ரீநிஷா தெரியுமா பாத்ததில்லயா ஆக்சலி நானு அத பாக்க மாட்டே பட் இவங்கல்லா நம்ம இன்ஸ்டா ஓபன் பண்ணா கொஞ்ச அடிக்கடி வர வர ஃபெமிலியறான மூஞ்சி இவங்கள்லா கொஞ்சோ சோ கொஞ்ச நல்லாவு பாடுவாங்க ஷிவாங்கியோட ஃப்ரெண்டு இவ சாம் சாம் விஷால் சோ அவன வெச்சுதா வந்துட்டு அந்த யூடியூப்ல ஒரு சின்னதா ஒரு ஷோ ஃபன்ஷோ மாரி சாமோ டு விளையாடு அப்டின் சொல்ட்டு அதுல வந்து த்ரீ ரவுண்ஸிருக்கு மொத்தமா ஓகேவா அந்த ரவுண்ட்ல வந்துட்டு வர்றாங்க பாத்தீங்களா கெஸ்ட்டு இன்னிக்கு வந்து ச அ சயினு ஆக்சுலி நா இன்னிக்கு தெனைக்குமே போட மாட் த்தா போல அது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே சாட்டடே அந்த மாரி போடுவாங்கன் நெனை க்கிறே இன்னிக்கி வந்த எபிசோட்ல வந்துட்டு ஜெயின் இருக்கான்ல இந்த படத்தோட ஹீரோ மஸ்டேட் த பிளே பாய் அவனு அவுங்களோட டேரெக்ட்ரு வந்துருந்தாங்க ஸோ அவுங்களோட பாண்டிங் வந்து கொஞ்சொ நல்லா ஜாலியா ஃபன்னாருந்துச்சு அவுங்களோட பாண்டிங்கு
ஓகே
ஒரே காம்டி பண்ணிட்டு ஜெய்ன் வந்துட்டு எல்லாத்துக்குமே கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிட்ருந்தா அப்றோ சாம் வந்து அ நடுநடுல கொஞ்சொ கன்டன்ட்லா போட்டுட்ருந்தா ஸோ அதனால கொஞ்சோ நல்லாருந்திருக்கு அது இந்தப்டி டிவி ஷோஸ் மார்லா எடுப்பாங்கல இந்த பிரியங்கா மாகாப் பாலா எடுப்பாங்கல டிவி ஷோஸ் மாரி நறைய கொஸ்டின்ஸ்லா கேப்பாங்ளே
ஆமா
அந்த மாரி இவுங்க வந்துட்டு மூனு ரவுண்டு வச்சிருப்பாங்க த்ரீ ரவுண்ட்ஸ் ட்ரு வச்சிருப்பா சாம் அதுல வந்து அ ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்துட்டு அய்யய்யோ பத்தெண்றதுக்குள்ள அப்டின் சொல்ட்டு ஒரு ரவுண்ட் இருக்கு பத்துர பத்தென்றதுக்குள்ள அப்டின் சொல்ட்டு ஒர் ரவுண்டு அந்த பத்தென்றதுக்குள்ள அந்த ரவுண்டுக்குள்ள அவுங்க என்ன பண்ணனுனா இவே கொஸ்டின் கேப்பா விஜயோட ஒரு பத்து படோ சொல்லுங்க விஜயோட ஒரு நாலு படோ சொல்லுங்க அந்த மாரி சொல்வாங்க அத வந்து அவுங்க டென் மினிட்ஸ் டென் செக்கெண்ட்ஸ் குள்ள அவுங்க சொல்லனு மினிட்ஸ்ஸில்ல செக்கண்ட்ஸ் குள்ள இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு முடிஞ்சா கண்டுபுடி இது வந்து செகண்ட் ரவுண்டு அது முடிஞ்சா கண்டுபுடி அப்டின்னா டைலாக்ஸ் படிப்பாங்க இப்ப ஒரு படத்துல எதாச்சு குறிப்பிட்டு ஒரு மூனு டைலாக்ஸ் எடுப்பாங்க
அதா அந்த விஜய் டிவி லலலா ஷோ பண்ணுவாங்ள அந்த மாரிதான
அந்த மாரிதா அந்த மாரி தா ஆனா இதுவந்து டிவி ல போட மாட்டாங்க யூடியூப் சேனல் ல போடுவாங்க
ஓகே ஓகே ஒரு வாட்டி அந்த டிவி ல கூட ரியோ து போட்டுட்ருந்தால
ஆ அந்த மாரிதா அந்த மாரிதா கனக்ஷன் அந்த மாரிதா
ஓகே ஓகே
ஸோ அந்த மாரி இதுல மூனே மூனு ரவுண்ட் தாருக்கும் இந்த மூன் ரவுண்ட்ல வந்துட்டு ஃப்ர்ஸ்ட்டு ரவுண்ட்ல ப்ரைஸ் டென் தௌசண்ட் செகண்ட்ல ட்வெண்டி தௌசண்ட் தேர்ட்ல தேர்ட்டி தௌசண்ட் அது வந்து அவங்க ஆன்சர் சொன்ன ஒடனே அவுங்களுக்கு கெடச்சுராது அவுங்க வந்து ஸ்கிராட்ச் கார்டு எடுக்கனு அதுல ஒரு நாலு ஸ்கிராட்ச் கார்டு இருக்குன்னா அதுல நாலுல மூன் மூன் ரவுண்டுக்கு எதாச்சு ஒன்னு சூஸ் பண்ணனு அதுல அவுங்களுக்கு லக்கடிச்சா அவுங்களுக்கு காசு அப்டி இல்லனா அவுங்களுக்கு பத்துரூவா ஒருபா நூறுபா ஆயர்பா பத்தாய்ருபா அந்த மாரி வச்சுருப்பாங்க
ஓகே
அவங்க சூஸ் பண்றதுலருக்கு ஒரு சில டைம் லக்குருந்தா எல்லார் எல்லாமே எட்த்துட்டு போய்ருவாங்க இன்னி க்கி வந்து ஜெய்னு அந்த சூர்யா டேரெக்ட்ரு ட்வெண்டி த்ரீ தௌசண்ட் ஆ சிக்ஸ்ஹண்ட்ரடன் டென் ருபீஸ் வின் பண்ணாங்க ஸோ அதனால அவங்க நறயா சொல்லி ட்ருந்தாங்க அப்றோ சாம் வந்துட்டு எனக்கு பாட்டு பாட்றதுக்கு வாய்ப்பு குடுங்க ஆ எதாச்சு வாய்ப்பிருந்தா சொல்லுங்கணா தட்டி தூக்கிர்லா அப்டி இப்டின் சொல்ட்டு கொஞ்சோ ஃபன்னா பேசிட்ருந்தாங்க
ம்
அதே போல இந்த சன் டி வில வந்துட்டு ஒரு சு என்னது டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்டின் சொல் டு ஒரு எப்பிஸோட் ஆ அதுகூட நல்லா இருக் கு ஆமா அதுகூட நல்லாருக்கு இதெல்லா வந்துட்டு எனக்கு இந்த யூடியூப்ல ரீல்ஸா வரும்ல ரீல்ஸு ஷாட்ஸா வரும்ல அதுல அதுல பாக்குறதுதா எல்லா அதுல பாத்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த எபிசோட் பாப்பே அப்டி எனக்கு புடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிடுவே இதுதா ரெகுலரா பண்ணிட்ருக்கிறது இப்ப யூடியூப் பாக்குறது ஷாட்ஸ் பாக்குறது ஆமா ரீல்ஸ் பாக்குறது இன்ஸ்டா பாக்குறது பாக்குறது ஃப்ரீ ஃபயர் வெளா
அதுதா இப்போ பொழுது போக்காவே இருக்கு
அது இல்லனா ஒன்னும் பண்ண முடியாது சும்மா இருக்க வேண்டிதா அதுல்லனா வீட்ல அப்றோ
ம் ஹும்
நீங்க என்ன பண்ணுவீங்க
நானு அதே மாரிதா அந்த என்னிக்காச்சு அனிம் பாப்பே என்னைக்காச்சு அனிம் ட்ராமா மாத்தி மாத்தி பாப்பே
ம் ஹும்
அதுக்கப்றோ இன்ஸ்டா
ம்
அப்றோ ஃபோன்ல சும்மா வாட்ஸ் அப்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டு அந்த மாரிதா ஃபுல்லா அப்டிதா டைம் போகு எங்க அம்மா ஒரு பக்கோ கத்திக்கிட்டே இருப்பாங்க
ம் ஹும் அனிமீஸ்லா எப்டி தமிழ்லலா இருக்குமா
அனிமி ஆ இருக்கு இருக்கு தமிழயு இருக்கு அனிமிலா
ஓஹோ ஓகே ஓகே
அதுல்லா இங்கிலீஷ்ல பாத்தா இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு எஃபெக்டிவா
ஓ ஓ ஓ ஓ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு அனிமி மட்டுதா வந்துட்டு கொஞ்சோ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு இப்ப ரீசண்டா அது என்னது நருட்டோவா
ஆ
ம் அது
நான் வந்து பாத்தே ஐ வண்ட் டு ஈட் யுர் பேங்க்ரியாஸ்னு
ஐ வாண்ட் டு ஈட் யுவரு
பேன்கிரியாஸ்
பேன்க்கிரியாசா
ஆமா
பாடி பார்ட்டா
ஆமா அந்த நேம் அப்டி
ஓஹோ ஆனா அந்த மாரி இல்லையா
பேன்கிரியாஸ்ல எதோ ஒரு நோய் இருக்கு சம்திங்
ஓஹோ
அது வந்து அவுங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து அந்த பாயு கேளு நாலா நல்லா ஜாலியா இருப்பாங்க பட் லாஸ்ட்ல பாத்தா அந்தப் பொண்ணு வந்து செத்துருவா
ம்
அது சேட்டிங்டிங் மாரியு முடிஞ்சிரு நெறைய நெறைய இருக்கு டிராமா மாரிதா
ம்
டிராமா மாரியே நெறைய இருக்கு
ஓகே ஓகே
வேற நீங்க அனிமல்லா பாப்பீங்ளா
இல்ல நா வந்துட்டு எப்டி சொல்றது இந்த அனிமி வந்து ஒரு தடவ என் தம்பி வந்து லேப் ல காம்ச்சா அது வந்துட்டு எப்டி சொல்றது எனக்கு புடிக்கல அந்த நருட்டோது தா
ம் ம்
புடிக்கல மீன்ஸ் நா அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல நா அப்ப சீரீஸ் பாத்துட்டு இருந்த அப்ப வந்து அவ அம்மா சீரீஸ் பாக்கறத விட அனிமி பாரு நல்லா இருக்கோ அப்டின்னு சொல்லி நா பாக்கற